கேக்துங்ளா உங்களுக்கு
ஆ கேக்குது சிஸ்டர் வணக்கோ
ஆ வணக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ வீட்ல எல்லா எப்டி இர்க்காங்க
ஆ நல்லார்க்காங்க உங்க வீட்ல
ஆ ஆ எல்லாரு நல்லார்க்காங்க
சாப்டிங்ளா
ஆ இல்ல இனிமே தா
ஓ ச்சரிங் ச்சரிங்
ஆ நீங்க சாப்டாச்சா என்ன ஸ்பெஷல் மார்னிங்
இல்ல நானு ஒன்னா சாப்பட்ல ஏதா சாப்பன்ணு
ம் ம் கால்ல சமைக்குலீங்ளா எதோ நோ
இல்ல இல்ல கால்ல எதுவு சாப்புல எதுவு சமைக்கல
ஓகே அப்ற வீட்ல இருக்கவுங்களுக்கெல்லா
வீட்ல யாரு இல்லே நா மட்டு தா இருக்கே
ஓ கே ஓ கே நா காலையில தோச ஆ ஆயிடுச்சு
கொழந்தைங்க
பாப்பா மட்டு இருக்காங்க
ஓ ஒரு
ஆமா
ஓகேங்க ஓகே
ம்
உங்களுக்கு
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வருஷோ தா ஆவுது கொழந்தைங்க இல்ல
ஆ ஆ சரி சரி விடுங்க என்ஜாய் பண்ணுங்க கப்புள்ஸ் லைஃப
அப்டி எல்லா ஒன்னு இல்லங்க
ஆஹ இல்ல இது கொழந்தைங்க வந்ததுக்கு அப்புறோ உங்களுக்கான டைம் கெடைக் காதில்ல அதுக்கு சொல்றே
ஓ
ஆ எப்டி அந்த சைட் எல்லா வெயில் அடிக்குதுங்களா மழையா
நீங்க எந்த ஊரு
நாங்க இப்போ நாங்க நா இருக்கிறது வந்து பெங்களூருங்க
ஓ பெங்களூர் என்ன முக்கால்வாசி பேர் பெங்களூர் ல இருந்து தா பேசுறீங்க அங்க நைட் ஆனா மழை பெய்தாமே
ஆமா இங்க வந்து கிளைமேட் எப்டின்னா வச்சுக்கோங்களே ஆ காலையில வந்து நல்ல வெயில் அடிக்கு ஒரு மத் தியோ ஒரு மூணு ரெண்டு மணி போல வந்து அப்டியே இருட்டிக்கிட்டு வரு அஞ்சு ஆறு மணிக்கு வந்து மழ வந்துரு
ஆஹ
இதுதா சம்மரை பொறுத்தவரை இங்க வந்து எப்டி சொல்றதுன்னா மழ அ வெயில்ன்றதே அந்த அளவுக்கு பாக்க முடியாது நம்ம ஊர அளவுக்குல்லா இங்க வெயில் அடிக்கு
ம்
வெயில அடிக்கும் போது அந்த சம்மர் டைம்ல அடிக்கு ஆனாலுமே சாயங்காலோ நேரோ மழை வந்துரு ஒரு மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கு தா ஓரளவுக்கு வந்து இதா இருக்கு ஆ காய இந்த செடியெல்லா காயற மாரி இருக் கும் மார்ச் பதிலிருந்து ஏப்ரல் மிட்டு வர அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு மழ வந்துருச்சுன்னா அப்டியே எல்லா கிரீன் ஆயிடு அந்த மாதிரி
ஓ ஓகே ஓகே ஆனா எனி டைம் ஜில்லுன்னே இருக்குல்ல
ஆமா கண்டிப்பா சில்னு இருக்கு அதாவது வேர்வனா என்னன்னே தெரியாது இப்ப நா ஒரு ரெண்டு மாச ஊர்ல இருந்தே நம்ம தமிழ்நாட்டுல இருந்தே
ம்
அப்பல்லா அச்சோ சொல்லவே தேவல்ல எத பண்ணாலு அடுப்புகிட்ட நிக்க முடியாது எதை பண்ணாலு வெயிலு வ ஸ்வெட் ஆயிக்கிட்டே இருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறோ என்ன செஞ்சாலு மழன்ட அ சாரி அந்த ஸ்வெட் ஆகறிறதுன்றதே கெடையாது
இந்த வாட்டி தமிழ்நாட்ல ரொம்ப அனலுங்க
ஆம்மா
வழக்கத்த விட ரொம்ப அதிகமான வெய்லு
ஆமா நறைய எடத்துலல்லா நூறு டிகிரில்லா நறைய வந்துச்சுல்ல அதா அந்த வேலூரு அந்த மாரி ஏரியால்லா
ஓ செரிங்க செரிங்க
நறைய வெயிலு நம்ம சைடு நறைய தா இருக்குது வெய்லு அந்த பத்து மணிக்கும் பத்து மணிக்கு மேலல்லா நல்ல வெயிலு
அப்டிங்ளா
ஆமா நம்ம ஊர் சைடு அப்றோ அப்டிதான இருக்கு வெயிலெல்லா
இங்கெல்லா கொஞ்ச வெயில் அதிகமாதா இருக்கு
ஆ ஆ பரவால்ல
சாப்ட்டீங்ளா
இல்ல இனிமேதா கொஞ்சோ லேட்டாக பசிக்கல சரி கொஞ்சோ லேட்டா சாப்ட்டுக்லா அப்டின்ட்டு
சேரிங்க சேரிங்க மதியானத்துக்கு என்ன சாப்பாடு
மதியத்துக்கு அ சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் செய்லான் இருக்க எக் ப்ரைடு ரைஸு
எக் ஃபிரைட் ரைஸா சரிங்க சரிங்க சாப்டுங்க கரெட்டா
ஆமா அது எப்டி சொல்றது ஆ சொல்லுங்க
நீங்க எங்கேயு வேலைக்கு போலயா
இல்ல ஆ இது பாப்பா இருக்கிறதுனால எங்யு வேலைக்குல்லா போக முடியல
ஓ செரிங்க செரிங்க கொழந்தைய பாத் த்துக்கவே கரெக்டா இருக்கு
ஆமா ஆமா யாராது ஒருத்தர் வேணுல்ல இப்ப ஊர்லனா எல்லாரு இருப்பாங்க எதாது இப்போ மாமியார் மாமனார்கிட்ட விட்டுட்டு போலா இங்க தனியா இருக்கோன்றதுனால நாங்க தா பாத்துக்கணு
துங்க புரிதுங்க
ஆ இங்க ஸ்கூலு வந்து எப்டின்னா ஒரு ரெண்டு மணி ரெண்ரைக்கெல்லா முடிஞ்சிடு நம்ம ஊர் மாதிரி மூணு மூன்ரைக் கிலா இல்ல ஆ இங்க ரெண்டு மணி ரெண்ரை க்குலா முடிஞ்சிருங்கு போது சப்போஸ் நம்ம போனாலு அப்றோ பாதி நேரத்துக்கு மேல நம்ம பிள்ளைய பாத்துக்க ஆள் வேணு
ஓ
ஆ இப்போ எங்க மாமியார் மாமனார் இங்க கூப்ட்டு எங்க கூட வச்சுக்கிட்டாலு அவங்க வந்து வரமாட் ட்டாங்க இவங்களுக்கு வந்து இங்க செட் ஆகாது சிட்டி லைஃப்பு
அப்டி
ஏ அப்டின்னா இப்போ அவங்க வந்து கிராமத்துல இருக்கறவங்க அந்த கொள்ளக்காட்டு வேல செஞ்சு இந்த நாலு பெரு நாலு மனுஷங்கள வந்து பார்த்து பேசினாதா அவங்களுக்கு நல்லா இருக்கு இங்க வந்து தனியா நாலு செவத்த பாக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் கிடையாது
உம்
உம் செட் ஆகாது சொல்ல போனா வந்தாலு ஒரு மூணு நாள் நாலு நாள் தா
அவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து அந்த கிராமத்துல இருந்து பழக்கப்பட்டவங்க டக்குன்னு வந்து நாலு செவுத்த பாத்துட்டு இருக்க மாட்டாங்க
ஆமா அதனாலயே கொஞ்ச வர வரவே யோசிப்பாங்க கூப்பட்டோம்னாலே வந்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தா ஓடிடுவாங்க ஒரே ஓட்டமா ஆடு மாடு வேற இருக்குது அத பார்த்துக ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க
உம்
உம்
தனியா இருக்கறது ரொம்ப கஷ்டங்க குழந்தைய வச்சுக்கிட்டு
ஆமா தனியா எப்படி சொல்றது தனிமை வந்து ரொம்ப கஷ்டம் நிறைய ஆ
அது ஒரு தனியா ஹஸ்பண்டையு வேலைக்கு அமிச்சிட்டு குழந்த ஒன்னு தனியா வக்கச்சிக்கிட்டு எப்டி சமாளிக்கிறீங்கன்னே தெரியல
பழகிடுச்சு ஓரளவுக்குச்சு நா பாப்பா ஒரு வயசு அப்பத்துல இருந்து தனியாதா பாப்பா வச்சுக்கிட்டு இருக்க
ம் ம்
ஆ அதுல இருந்து அப்டியே பழகிடுச்சு
நானு இப்போ வந்து கும்பலா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தது இருந்த
ஆ
கல்யாணத்துக்குக்கப்புறம் வந்து இப்போது த ஹஸ்பண்டு நா மட்டும் தா வீட்ல்லன்னும் போது தனியாவே இருப்ப அது வந்து ஒரு தனிம அந்த எப்டி சொல்லறது வீட்ட விட்டு வெளிலியு போ முடியாது எனக்கு வெளியில்ல யாரு பழக்க கிடையாது என்னா நா அதிகமா பேச மாட்டே எவ்ளோ நேர டிவி பார்த்தாலு போன் பார்த்தாலு என்ன பண்ணாலு அந்த தனியா இருக்கிற வேல செஞ்சாலு சரி அந்த தனியா இருக்கிறவன்ல அது ஒரு ஒரு மாரியாவே இருக்கு
ஆமா கண்டிப்பா ஏன்னா தனிமை வந்து நிறைய யோசி ப்போ அது ஒரு மாரி லோன்லியா ஃபீல் பண்ணுவோ
ஆமா அதனாலயே எனக்கு அடிக்கடி உடம்பு சரியலாம ஆயிடு
ஆ
இங்க வந்ததுக்க அப்புற ரொம்ப எனக்கு உடம்பு சரியில தலவலி தா எப்பவுமே தலவலி தலவலி தலவலி தா எப்பவுமே
ஓகே இப்ப ஓகேவா
புரியில
டாக்டருக் எல்லா காட்டி பார்த்தீங்களா என்ன ரீசன்ல்லா அடிக்கடி தலவலி வருதுன்னு
ஆ இல்ல அப்டி காட்டல நானு
ஆ
நானு வீட்லயே மாத்திர ஏதாவது வச்சிருந்தா எடுத்து போட்டுப்ப
ஆ ஆ சரி சரி ஆனா அப்டிய மாத்திர வந்து போட கூடாது சொல்லுவாங்க
ஆமா அப்படிதா சொல்லுவாங்க அப்புற என்ன பண்றது அந்த நேரத்துக்கு மாத்திர இல்லனா ஏதோ டிரக் எடுக்காத மாரி இருக்கு அந்த தலைவலிக்கு சும்மா எதாவது ஒன்னு போட்டால தானே ப்ரோ அப்ப போட்டு படுத்தர்னு அப்டின்ற மாரி இருக்கு
ம் ம்
அத கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏங்க எங்க அண்ணே என்ன சொ சொன்னாருன்னா ஏசியில இருந்ததே கெடையாது நீ பொயிட்டு உனக்கு அந்த ஏசி டக்குன்னு எல்லாருக்கு ஒத்துக்காது அந்த ஏசினாலதா ஒனக்கு வந்து இப்டி ஆயிருக்கு அப்டின் சொன்னாரு
ஆமா கண்டிப்பா அப்டியு இருக்கு சில பேரு அந்த இது இல்லாமலே இருந்துட்டு கூட இப்ப அவுங்களுக் க்கு அது ஒத்துக்கலனா அந்த மாரி கூட ஆகு
ஓகே ஓகே எ பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு சத்தோ கேக்குதா
லைட்டா கேக்குது லைட்டா இல்ல நல்லாவே கேக்குது ஆ
இதுக்கு தா நா தனியா எதாவது பண்ணுறது
ம் ஹு
ஆமாமா
வீட்டுல எல்லாரு இருந்தா அப்டித்தா
உங்களுக்கு என்ன புடிக்கும்
என்ன புடிக்குன்னா எந்த எந்த இதுலா எப்டி கேக்குறீங்க
புடிக்குன்னா